நல்லாருக்கிங்
நல்லாருக்க தோழி நல்லாருக்கீங்ளா தோழி
ஆ நல்லாருக்க தோழி ஆ இப்ப வந்து பாத்தீங்கனா தோழி இங்க பள்ளில வந்து கொண்டு போய் நம்ப பிள்ளைங்களலா விட்டுட்டு வரோம்ல தோழி வண்டில அப்ப உங்களுக்கு வந்து அ சுலபமா போ முடியுதா தோழி
ஆ முக்கியமா பேச வேண்டியதுதா தோழி என்னன்னா காலைல வந்து நாங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஒம்போது மணிக்கு குழந்தைங்கள கொண்டாந்து உட சொல்றாங்க ஆனா நா ஒம்போது மணிக்கு போகணுனா என்னுடைய குழந்தைய வந்து எட்டு இருவதுக்கு தயார் நிலைல இருந்தாதா தோழி இந்த போக்குவரத்து நெரிசல்ல என்னால போ முடியல தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இப்போ பாத்தீங்னா எனக்குமே வந்து அ நா எட்டே முக்காளுக்கு கொண்டுப்போய் அ பையன விடுணுனா நா ஒரு எ எட்ர மணிக் களம்பனாலே போது தோழி ஆனா ஒரு அஞ்சு நிம்ஷோ பத்து பத்து நிம்ஷோதான் வெச்சுக்கோங்ள ஆனாலுமே ஆனா ஒம்போது மணிக்குதா என்னால போய் சேர முடியுது தோழி வரவங்க வந்து எய்தாப்ல வரவுங்ளு ஒருமாரி கன்னாபின்னான் தா வராங்க ஒருசில பேரு எல்லாரையு சொல்லல சில பேரு தோழி அந்த மாரி இந்த லாரிலா போறாங்கள தோழி இந்த லாரி காலவங்களுக்குல்லா என்னதா இதுன் தெரில தான்தா லாரி வெச்சிருக்கறோங்கற ஒரு இதுவா என்னன் தெர்ல பின்னாடி வண்டில அது சின்ன வண்டிலதான வராங்கங்கற ஒரு இது கடையாது டக் குணு க்ராஸ் பண்றது கொல்றது இந்த வேலையல்லா பண்றாங்க தோழி அதுமாரி இந்த மெய்னா இந்த டீனேஜ் பசங்களா தோழி கண்ணாப்பினான் போறானுங் தோழி அவன போறதே பயமா இருக்கு ஓட்டிட்டு வர்றதுக்கு அதுவு மாலை நேரத்துலல்லா நா நா போம்மோது அதாவது எப்டி வளஞ்சி வளஞ்சி போறானா தோழி அதுவே ஒரு பயமா இருக்கு அது வந்து அவனோ போய் இது பண்ணிட்டு நம்பலயு சேத்து தள்ளிவிட்டுருவானோ போல இருக்கு அந்தளவுக்கு ஒரு போ
பண்ணலா தோழி நா என்னோட கருத்த சொல்லவா தோழி
ம் சொல்லுங்க தோழி
இதுக்கு மொதல்ல வந்து தோழி லைசன்ஸ் குடுக்குறாங்கல்ல தோழி டூ வீலர் இருசக்கர வாகனோ ஓட்னதுமே அந்த இது குடுத்துட்டு லைசன்ஸ் குடுக்குறாங்கல்ல அப்ப குடுக்கும் போதே என்ன பண்ணணு இந்த ஏஜ்ல இருந்து உள்ளவங்களுக்கு மட்டுந்தா வண்டி வந்து அலோட் பண்ணனுன்னு சொல்லிட்டு காவலர் வந் து அந்த ஒவ்வொரு இதுலயுமே நிக்கிறாங்க போக்குவரத்து நெரிசல்ல காவலர் நிக்கிறாங்க போக்குவரத்து நெரிசல்ல காவலர் நின்னா கூட அந்த இடத்துல பாத் தீங்கன்னா அப்டியுமே வந்து விபத்துக்கள் ஏற்படதானா தோழி செய்யுது அந்த விபத்து வந்து அந்த விபத்துக்கு காரணோ வந்து இப்ப காவலர்னால எதுவு சொல்ல முடியாதுல்ல தோழி வாகனத்த மொதல்ல இப்ப நீங்களே எடுத்துங்க தோழி நானே காலேல வந்து ஸ்கூல்க்கு கொண்டு விட போறேன்னா என்னுடைய வாகனத்துல வந்து ஆ பிரேக்கு கரெட்டா இருக்கா ஆ பெட்ரோல் இருக்கா ஆ தொடச்சிருக்கமா அப்டின்னு ஒரு பத் து நிமிடத்துக்கு முன்னாடியே என்னோட வண்டிய நா எடுத்து போட்டுக்குவே தோழி எடுத்து போட்டுட்டு அந்த அந்த இப்ப அதுல இருந்து கொஞ்ச தூரோ வண்டிய ஓட்டி பாத்துட்டு அதுக்கப்பறோ போட்டு அதுக்கப்பறந்தா தோழி நா கொழந்தைங்கள அழச்சி கொண்டே உட்டுட்டு வருவே இது மாரி நம்ம மொதல்ல போகும்போது நம்ம மொதல்ல சரியா இருக்கமான்னு பாக்கணு தோழி
ஆமா
நம்ம மொதல்ல நம்மளோட வண்டி கரெக்டா இருக்கா கண்ட்ரோலா இருக்கா ஆ நம்ம நம்ம வந்து உயிர் வேணுங்கும் போது எல்லா உயிருமே வந்து கா காமன் தா ஆனா உயிரோட வந் து விலை மதிப்பற்றது இல்லையா அதனால வந்து அதுக்கு வந்து அளவே கெடையாது அதனால வந்து ஒவ்வொரு உயிரு நம்மள மாரி தா அது அத நெனச் ச்சிட்டு அந்த வண்டில ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா தலைக்கவசோ போட்டு வந்தாங்கன்னா எந்தவித விபத்து ஏற்படாது தோழி ஒரு பத்து நிமிடோ வந்து பள்ளிக்கூடத்திற்க்கு போவ லேட்டாகுதுன்னா அதுக்கு ஒரு இருவது நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்ல தயார் நிலையில போய் அந்த கூ அந்த போக்குவரத்து நெரிசல்ல போய் ஒரு பத்து நிமிடோ காத்து இருக்கலா தவறே இல்ல தோழி அவசர அவசரமாக வந் து எங்குமே வந்து இருசக்கர வாகனமா இருக்கட்டும் இல்ல மூன்று சக்கர வாகனமா இருக்கட்டு நான்கு சக்கர வாகனமா இருக்கட்டு எல்லா எடத்துலயு நெரிசல்கள் இருக்கதா செய்து நேரத்தை கடைபிடிச்சோம்னா எல்லாமே வந்து சரியா இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி இப்ப கவர்மெண்ட்லயே உங்களுக்கு சொல்லிருக்காங்க பதினெட்டு வயசு லைசன்ஸ் இருக்கணு இருந்தா மட் டுந்தா இல்லன்னா ஓட்டக்கூடாது புடித்து விடுவோம்னு அதயு தாண்டியுமே ரொம்ப சின்ன பசங்க தான் தோழி எய்த் நயன்த் இப்பதா இந்த செ ஆறாவது படிக்கிறவங்களே ஓட்டுதுங்ளே இந்த மாரி பண்றாங்க தோழி எதாது ஹீரோ ஹோண்டா எடுத் து கிட்டு அது ஒரு மாரி விருட்டு விருட்டுன்னு அந்த சவுண்டு இத பண்ணி வச்சிக்கிட்டு அப்டி போறானுக தோழி பயமா இருக்கு நம்ம போறதுக்கு எல்லா புடிச்சா எல்லாரயு தள்ளி விட்டு போயிடுவானுக தோழி அவனோளுக் அவுங்க வீட்டுக்குமே அப்பறோ கஷ்டந்தான தோழி
ஆமா தோழி அந்த வண்டில பாத்தீங்கன்னா தோழி இன்னொரு வந் து அந்த ஆரன் சவுண்ட் இருக்குல்ல தோழி அத மொதல்ல வந் து அந்த வாகனங்கள பறிமுதல் பண்ணிட்டு அந்த அந்த அல அந்த வாகனத்துல வர அலாரத்துக்காக என்ன பண்ணணு ஒரு ஃபைன போட்டு அந்த வண்டிய புடுங்கி வச்சிருன்னு தோழி அதாவது ஃபைனா ஒரு ஐநூறுவா ஆயிரோ வாங்கிட்டு அந்த காவலர் வந்து அந்த வண்டிய உடுறதுனால அடுத்த நெரிசல்ல திரும்ப அதே தவறு தா நடக்குது அவ்ங் குடுத்துட்டு அவ போயிட்டே தா இருப் அதனால அந்த வண்டிய வந்து புடுங்கிட்டாங்கனு வச்சுங்ளே குடுத்துட்டு லைசன்ஸ் அப்டியே கட் பண்ணி விட்டாங்கன்னா வச்சுங்க அதுக்கு அப்புற வண் டியே ஓட்டக்கூடாத இந்த சூழ்நிலைகள வந்து ஒரு அரசாங்க வந்து இந்த முடிவு எடுத்துட்டுன்னா வச்சுங்களே அதுக்கப்புற வந்தீங்கன்னா வச்சுங்களா இருசக்கர வாகனமாக இருக்கட்டு மத்த எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு தோழி
ஆமா தோழி கண்டிப்பா தோழி இல்ல அது எப்டி தோழி போறானோ அவ்ளோ பயமா இருக்கு தோழி வேன் இருக் கு பக்க அது ஸ்கூல் வேன்தா பக்கத்துல ஆட்டோ நீ அந் அதுவு ரொம்ப ஒட் ட்டி தா இருக்குங்க ரொம்ப தள்ளில்லா இல்ல அதுக்கு நடுவுல பூந்து வளஞ்சி அப்டியே அந்த மின்னடி வண்டிய தூக்குவாங்கள்ள தோழி அந்த மாரி போரானுக தோழி நமக்கு பயமா இருக்கு நீ போ நீ போற நீ போயு நீயு உழுந்தீனா ஒனக்கு ஒங்க வீட்லயு கஷ்டோ மத்தவங்கள தள்ளி உட்டின்னா அவங்களையு பாதிக்கு அத யோசிக்க மாட்டறாங்க தோழி யாருமே அது இந்த பொடி பசங்க சின்ன ப சங்க தா ஆனா நமக்கு தா கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு ஆனா வாழ்த்ததா
ஆமா தோழி நீங்க வாகனத்துல வரும்போது தோழி கொழந்தைகள வச்சிருக்கோ நம்ம அந்த இருவது அளவுல வர்றதே வந்து பாத்து பாத்து பிரேக் புடிச்சு ஆ பொறுமையா வற்ர தோழி அதனால பாத் திங்கன்னா நீங்க வாகனத்துல வரும்போது செரி பாத்து கவன நிதானமா வர்றது அவசியோ தோழி ஏன்னா கொழந்தைங்க கள வச்சிருக்கோ இப்ப கொழந்தைங்கள கூட்டு போற ங்க பாத்தீங்கன்னா நம்மளு தலைக்கவசோ அணிஞ்சு நம்மளோட கொழந்தைகளுக்கு அணி அணிஞ் சிட்டு அழச்சிட்டு போறது இன்னு சிறப்பு தோழி ஏன்னா நம்ம உயிர் றாது ஏன்னா நம்ம நல்லா போனா கூட பின்னடி வரவங்க மோதலா சூழ்நிலைகள் எப் எப்டி வேணாலு இருக்கலா அதனால தன் நம் தன்னை மொதல்ல பாதுகாத்து கொள்ள தெரியணு தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அதுக்கு வந்து ஒரு உத்தரவு போடனு தோழி இந்த டீனேஜ் பசங்கலா ஓட்டக்கூடாது ஓட்டுனா ஃபைன் எல்லாத்துக்கு இப்போ ஒரு பைனு பைனுனு போட்டா கொஞ்சமாது வா பேசாம இருப்பாங்க அதாவது இந்த எப்டி சொல்றது இந்த வெளிநாட்லெல்லா போடுறாங்கள்ள தோழி எல்லாத்துக்கு ஃபைனு ரோ இந்த இந்த இந்த லைனவிட்டு தாண்டுனாலே ஃபைன் அப்டி போடுறாங்களதுல அந்த மாரி
அந்த ஃபைன் வந்து தோழி அரசாங்கத்துலேந்து இன்னொரு விஷ்யோ இந்த காவலர்களுக்கு குடுத்துருக்கிறது வந்து அந்த ஃபைன் வந்து எப்டி இருக்னுனா கையோட அரசாங்கத்தோட பில்லோட வந்து இருக்கணு தோழி ஏனா இடையில உள்ள ஒரு சில காவலர்கள் செய்ற தப்பால வந்து அ ஒட்டுமொத் த்த காவலர்களுகு வந்து ஒரு தப்பான ஒரு அவ பெயர் வந்து உண்டாகுது தோழி ஏனா ரொம்ப வந்து ஆ விலை மதிக்க முடியாது உயர்ந்த பதவினா ஒரு மினிஸ்டர் பதவியோ சி எம் பதவியோ கெடயாது தோழி காவலர்களு செவிலியர்களு இல்லனா நம்ம இல்ல இன்னக்கி அப்டிங்கும்போது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு குள்ள மரியாதயு அதே மாரி ஊதிய தொகையா இருக்கட்டு எல்லாத்தையுமே வந்து மொதல்ல குடுக்க வேண்டியது எங்கன்னா இந்த ரெண்டு எடம் தா ஏனா நம்பள பாதுகாக்றது முக்காசி இது ஒரு உயிர காப்பாத்து றது ஒரு ஒரு சட்ட ஒழுங்க பராமரிக்கிறது வந்து காவலரு செவிலியர் இல்லனா இந்த நாடு ஒண்ணுமே பண்ண முடியாது வேற யாரு இல்லன் இந்தா கூட செயல்படலா நி இவங்க ரெண்டு பேரு வந்து நாட்டோட உயிர் மூச்சுன்னு சொல்லுவாங்க தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஒரு சில பேரு பண்றத்துனால எல்லாரயு வந்து சொல்லிறாங்க தோழி எல்லார்மேலயு அப்டி வருது
ட்ட கூடாது அந்த எடத்துல ஏனா ஏ நெறயா பேரு வந்து தப்பு செய்றாங்கதா இல்லன்ஸ் சில சூழ்நிலை காரணமா செய்யறதா இருக்கட்டு சட்டத்துக்கு புறம்பாடு செய்ற மாரி இருந்தா அவங்களுக் கண்டிப் க வந்து ஒரு டிஸ்மிஸ்ஸோ இல்ல ஆறு ஆறு மத வந்து ரிசைன் பண்ணி வேலய கொடு அரி டிஜாய்னிங் பண்ணிக்கிற மாரி அது மாரி வெமோ குடுத்துர்ணு தோழி அது வந்து அரஸ் சூழியர்களா இருந்தாலு செரி தோழி அது தப்பு தப்பு தா உம் செய்றத ஒவ்வொரு மணி தன இது மரி வந்து இத கடைபிடித்தோனா எல்லாருக்குமே வந்து பத் ஏனா ஒரு நல்லதுன் சொல்லவரே
உம் கண்டிப்பா கனி ஒரு பயமு இருக்கும்ல அடுத்தடுத்து நம்பமுடியாத ஒழுங்கா இரு ஒன்னு இல்லனா நமக்கு இதா இதோன்னு ஒரு பயமு வரு
தாமான் தோழி கண்டிப்பா
ம் ம் ய என்ன பண்று பனாலுமே அப்டிதான் தோழி போறாங்க
கண்டிப்பா தோழி இந்த புலு நேத்து இன்னிக்கி காலைல தோழி நா வாகனத்த கடந்து என்னுடைய புழந்தைகள கொண்ட விடும்போது பாத்திங்கன்னா குழந்தைகள் வந்து அ வாட்ர் பாட்லு வச்சிருக்காங்க
ம் ம்
அத பேக்ல சைல ஒரு ஸ்பேஸ் எடோ இருக்கு பாத்தீங்ளா
ஆமா
கில அந்துல எப்போதுமே வைக்கக்கூடாது தோழி ஏனா ஒரு ஸ்பீடு ப்ரேக் வருதுனா வச்சுக்குங்க தோழி இது நா இன்னைக்கு கண்ணால ஏனா ரெண்டு மூணு தடவ இந்த தவற வந்து நானே பண்ணிர்க்க தோழி புருண்டு விழுந்து நா வண்டில போம்போது அந்த சில்வர் பாட்லு வந்து உருண்டு விழுந்து பின்னடி வந்த வண்டி நல்ல வேல ரெண்டு வண்டியு வல்ல வந்த வேகத்து ஸ்பீட்ல வந்தா அந்தம் அ அந்த பாட்டல்ல ஏத்திந்தா உருண்டு உளுந்துருப்பாங்க ரெண்டு பேருமே தற்சமயோ வண்டி எது பின்னாடி வல்ல து ஸ்கூல் புள்ளைங்க எல்லாமே ஒன்னு பேகு குள்ள வெக்கணு இல்லனா லஞ்சு பேகுக்குள்ள வச்சு உள்ள கவர் பொர்னு தோழி சைல்ல பாட்ல வந்து சொருக கூ
உ சைட்ல தா வச்சுட்டு போறாங்க ஆனா
அது செய்யக்கூடாது தோழி ஏன்னா அது வந்து பின்னாடி வரவங்கள பாதிக்கு ஒரு ஃபீட்பேக்குல தப்பி தவறி அ அவசரமா போவையில பாத்தீங்கனா போம்போது அந்த பாட்ல என்ன பண்ணு டக்குனு பேக்கு தூக்கிடும்போது அந்த பாட்ல வந்து விழுந்துரு இது எதுக்கு சொல்றனா என்னோட பதிவு நா செஞ்ச தப்பு இப்ப யார் நா வண்டில போனாலுமே பேக்க எடுத்து உள்ள வைங்க பாங்குவே அத இன்னைக்கின் நேத் த்து கூட ஒருத்தவங்கிட்ட சொன்னாத அவு பெருசு படுத்தல
ம்
நாங்க ந கரக்டா தா வச்சிருக்கோ அப்படிங்குற மார் சொல்ட்டு போனாங்க அதுகப்புறோ என்னுடையதே விலைவுல தப்புனு தெரிஞ்சதே நா சொன்ன இது வந்து ஒரு உயிர ஒரு உயிரக் காவந்துபுரோ காப்பாத்துற மாரதா
ஆமா கண்டிப்பா கண்டிப் ஏன் லன்ச்சு பேக் இர் க்கும் மோது லன்ச்சு பேக்ல வச்சுக்கலா இல்லையா பேகுல்லாரியே வச்சிட்டு போங்க இன்னொரு ஜிப் இருக்கும் போது அப்டி கூட வெச்சிட்டு போலாமே தோழி அ நெறையா பேர் அப்டிதாம் பண்றாங்க நானுமே பாத்துட் தா இருக்கே ஆனா நீங்க சொல்ற மாரி இந்த ஸ்பீட் பிரேக்லா வந்தா உழுந்தா உழுந்ததுதா த்து பின்னாடி வரவங்க ஃபாஸ்ட்டா வந்தா ஏ த்தி எறக்குனா முடிஞ்சதுதா டக்குன்னு கட் அ டக்குன்னு கொஞ்சோ ஸ்லிப் ஆனுச்சுனா கூட கஷ்டந்தா அதுலந்து எந்திரிச்சுதா வரணு.
கண்டிப்பா தோழி அதனால தலைக்கவசோ நீங்களுமே போனாலு சரி தலைக்கவசோ கண்டிப்பா வந்து அணிந்து கொண்டு போங்க தோழி. ஏனா குழந்தைகளை கொண்ட்டு போது நீங்க நேரமின்மை காரணமாக அ கொண்ட விடாம சீக்கிரமே கொழந்தைகள வந்து அந்த நேரத்துக்கு வந்து பள்ளிக்கூட நாட்கள்ல வந்து நம்ம கொழந்தைங்கள வந்து முன்னாடியே வந்து தயார் நிலையில வெச்சுக்கது ரொம்ப நல்லது தோ
ஆமா தோழி அங்க போய் எவ்ளோ நேரோ வேணாலு இருந்தா கூட பரவால்ல தோழி பள்ளியில.
பள்ளிக்கூடத்துல வந்து பாதுகாப்பு அதிகந் தோழி நம்ம அதனாலதா நம்பி நம்ம வந்து ஒரு கல்விய மட்டு குடுக்காம ஒரு வீடு எப்பிடியோ அதே மார்தா அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம நம்பி ஆசிரியர்கள நம்பி இன்னொரு அம்மா அப்பா அப்டிங்கிறவங்க வந்து அவுங்க தா. நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகா ப்பு எல்லாமே அவுங்க தா. செரி தோழி நம்ம அடுத்த அழைப்புல வந்து பேசலா தோழி. அ நன்றி தோழி நன்றி தோழி.